ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேட்குதுங்க நல்லாயிருக்கிங்களா
ஆ
பண்றீங்க
எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க
ம் என்ன பன்னிட்டு இருக்கீங்க
இல்லங்க சும்மாதான் இருக்கேன் பசங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஐயையோ சும்மாதாங்க இருக்கேன்
சரிங்கம்மா சரி நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் அப்படி சொன் சும்மா இருக்கேன் இல்ல எங்க ஆ
ஓகேங்க
கடையில இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா போறோம் பாத்தீங்களா சுற்றுலா வந்து போயிட்ட
ஆமாம்
சுற்றுலா விரும்புவாங்க தன்னுடைய குடும்பத்தோட இல்ல தனிப்பட்ட நிலமையில நண்பர்களோட போறத வந்து பாத்தீங்கனா அதிகமாக விரும்புவாங்க ஸோ இன்னைக்கு அத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சுற்றுலா எல்லாம் அதிகமாக போயிருக்கீங்களா இல்ல நீங்க போன சுற்றுலா தலத்துல உங்களுக்கு புடிச்ச எடம்னு சொன்னா நீங்க ஏத சொல்லுவீங்க
இல்ல நா சுற்றுலா அப்படின்னு சொல்ட்டு அதிகமாலா போனதில்ல நாங்க சொ போறது வந்து இன்ப சுற்றுலாவவிட பக்தி சுற்றுலான்னு கூட சொல்லலா ஏன்னா எங்க வீட்ல எங்க வீட்டுல வந்து அதிகமா கூட்டுட்டு போறது கோயில்கள் அந்த மாரி இக்கே எடங்களுக்கு தா நாங்க அதிகமா போவோ அதுவுமே இப்போ ரொம்ப நாளா போகல ம் இதுக்கு முன்னாடி கொஞ்ச போயிட்டுதா இருந்தோ சரி ஒரு டூம் ஆ ரெண்டு மாதங்களுக்கு ஒருக்க போகணு கண்டிப்பா ஏதாவது போலா ஏன்னா வீட்லயேதா இருக்குறோ
சேர்
கொஞ்சம் மைண்டு இதா இருக்கணுங்குறதுக்காக போயிட்டு தா இருந்தோ இப்ப கொஞ்ச நாளா அது கூட போகல ம் நீங்க எந்த மாரி சுற்றுலாலா போயிருக்கீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா சமீபமா போன சுற்றுலா வந்து குடும்பத்தோட போனது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கொடைக்கானல்ல இந்த மலர் கண்காட்சி வந்து ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அந்த மலர் கண்காட்சிக்கு நானு குடும்பம வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தோ மிகவு அழகான நெலைமையில மலர்கள வச்சி அநேக விதமான ஆ பறவைகள் அதே போல விலங்குகளளுடைய உருவங்கள வந்து பாத்தீட்டினா வடிவமைச்சிருந்தாங்க பார் பார்க்கறதுக்கு நல்லா கண்கொள்ளா காட்சியாக அங்க இருந்ச்சி
ஆமா நா தொலைக்காட்சியில பாத்தே நா நேர்ல பாத்தது கெடையாது ஆனா தொலைக்காட்சியில பாத்தே
ஆமா நானு நேர்ல போய் போய் பாத்துட்டு ஆரம்பிக்கிற ரெண்டாவது நாள் ஆரம்பிச்சது ரெண்டாவது நாள் போய் பாத்துட்டு நல்லா அருமையான நெலைமையில வடிவமைச்சிருந்தாங்க பாக்கறக்கு ஒரு மன ரம்மியமான ஒரு சூழ்நில காணப்பட்டுச்சி அது போயிட்ட அப்பற மற்றபடி மற்ற எடங்களுக்கு அத போல லேக்குக் போனோ ஏரிக்கு போயிட்டு அதுகுள்ள போனா குகை
ஆ
அந்த பூம்பாறை அப்படின் சொல்லிட்டு ஒரு பத்து எடங்களுக்கு மேல போயிட்டு வரே போயிட்டு நல்லா தட்டுவாடா வந்தோ சேரி இப்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போ சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆ அது ஒரு செலவினம் உள்ளதாகதா கண்டிப்பா இருக்கு ஏன்னா வந்து பாத்துட்டீன்னா அது நண்பர்களோடு போகும்போதோ இல்ல அது அலுவலக ஒரு ட்ரிப்பா இருந்துச்சின்னா அது பிரச்சன கெடையாது அது வந் பாத்தீட்டின்னா அலுவலக செலவுல இது ஆயிக்கு ஆனா தனிப்பட்ட நெலமையில ஒரு குடும்பமா போகணு அப்டின்னு நம்ம இது பண்ணோ அப்டின் சொன்னா கண்டிப்பா அதனுடைய செலவினங்கள் இருக்கு அந்த செலவினங்கள குறிச்சி உங்களுடைய கருத்து என்ன
செலவினங்கள் ஆகு கண்டிப்பா அதிகமாதா இருக்கு இல்லன் சொல்லல ஆனா கண்டிப்பா கொஞ்சோ அப்பப்ப போகும்போது ஏன்னா வீட்லயே இருக்குறோ இல்லையா இப்போ ஆண்கள்லா கொஞ்ச வெளியில போறாங்க அவுங்களுக்குலா எதுவு தெரியாது ஏன்னா நாங்க வீட்ல மட்டுந்தா இருக்குறோ வேற வெளியில எங்கயுமே போறதில்ல அப்படிங்கும் போது ஏதோ ஒண்ணு ஆ மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ கூட்டிட்டு போகும்போது எங்களுக்கும் கொஞ்சோம் ஆ ஃப்ரீயா இருக்குது ரொம்ப ஏதோ ஏன்னா என்ன பண்ணனும் தெரியாம வீட்லயே சும்மா மொபைல் ஃபோனையோ தொலைக்காட்சியோ பாத்துட்டு இருக்கற மாறி இருக்குது அப்படி இருக்கும் போது போகும்போது நாங்க போனது அத சொல்றோம்ல்ல நாங்க அதிகமா போனது கோயில்களுக்கு அது நாங்க இப்ப கொஞ்ச நாளா போகல ஒரு ஒன்னு இயர்ரா போகல இதற்கு முன்னாடி திருப்பதி போனோ நாங்க திருப்பதிக்கி நாங்க அடிக் அக்கடி போவோம் திருப்பதிக்கி போயிட்டு ஆ மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிடுவோம் போயி சேரி க் சாமி அது ஒரு வழக்கமாவே வச்சிருந்தோம்
கண்டிப்பாங்க பிரண்ட்
ருக்கு கரெக்ட் கரெக்டா டிக்கெட் போட்டோ கரெக்டா டிக்கெட் போட்டு கூட்டம் இல்லாம போணு டிக்கெட் போட் ஃபர்ஸ்ட்லாம் ஆ அங்கேயே ரூம் புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணுவோ நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போயி சாமி கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஸ்டே பண்றத விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயி உடனே சாமி பாத்துட்டு அன்னைக்கே ரிட்டர்ன் வர மாறி நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் போகும்போது கொஞ்சம் எனக்கு எல்லா ஏதோ என்ன சொல்றது வீட்லேயே இருந்துட்டு இருக்கறதுக்கு அங்க போகும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாறி இருக்கும் நீங்க வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க
ஓக் ஒகேனக்கல் போனோம்
ஒகேனக்கல் ம் ம் ஆ கேக்குது கேக்குது ஓகேனக்கல் போனேன்றீங்க ம்
கேக்குதுங்களா சிஸ்டர்
கேக்குது கேக்குது
ஹலோ
ஆ எனக்கு கேக்குது சொல்லுங்க
வாய்ஸ் கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது நல்லாதான் கேக்குது
சிஸ்டர்
எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்கலையா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ பிரதர்
கேக்குதுங்களா
ஹலோ எனக்கு கேக்குது பிரதர் உஹம் ஹலோ பிரதர்
நல்ல ஒரு ஓக்கே வந்து பாத்தீட்டங்னா நாங்க போனோம் நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை அங்க காணப்பட்டுச்சு அங்க வந்து பாத்த நா அந்த ஒகேனக்கல் அருவி அதுல குளிக்கேன் அதே போல அங்க ஒரு மசாஜு அ அந்த பண்றவங்கல்லா அங்க இருப்பாங்க நல்லா ஒர் ளக்கு வேலை எண்ணெய்ல அந்த மசாஜ் பண்றது அந்த காரியங்கள் எல்லா பண்றதுக்கு அது உறுதுணையா இருன்ச்சு நல்லா அருமையான அ ஒரு சுற்றுலா தலமா இருக்கு அதனால அங்க போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய குடும்பத்தோட இல்ல நாங்க நண்பர்களோட போனோ அந்த நண்பர்களோட போம்போது அது மிகுந்த சந்தோஷத்தையு அது ஆனந்தத்தையு குடுத்துச்சு எல்லாரு நல்லாவே சந்தோஷிக்மான ஒரு சூழல்ல அணை போட்டாங்க ஆமா ம் ஒவ்வொரு நாளும்
சரிங்க பிரதர்ஸ் ம்
அந்த இணைக்கிற இணைப்பு அது வந்து வந்து பாத்தீட்ன்னா மிக சந்தோஷமா இருக்கும் ஆறுதலாவு இருக்கும் அத நீங்க உணர்ந்திருக்கீங்ளான்னு தெர்ல நீங்க எப்படி பட்ட நிலைமையில அத உணர்ந்திருக்கீங்கன்ட்டு நா எனக்கு தெர்ல கேட்டிங்ளா அதனால வந்து பாத்துகிட்டா சுற்றுலான்னு எடுத்துட்டாலே வந்து பாத்திட்டு னா நம்ம வாழ்க்கையில ஒரு மன நிம்மதி மன இன்பத்தை குடுக்கக்கூடியதாக தா இருக்கு சோ அந்த ஒரு
கண்டிப்பா
நிலமைல இந்த சுற்றுலா காரியங்கள் இப்போ படைக் காலைல வந்து பாத்திட்ன்னா மலர் கண்காட்சிக்கு போயிருந்தோ கடந்த மாதத்த வந்து பாத்தீட்ன்னா மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மலர் கண்காட்சிக்கு போயிட்டு வந்தோ அந்த மலர் கண்காட்சி மிகுந்த ஆசிர்வாதமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையு காணப்பட்டுச்சு நம்ப ஒரு மரமே மறந்துச்சு அப்படியா செடி வெளிய போயிட்டு வருது அந்த சுற்றுலா குழுக்கு போயிட்டு வருவதெல்லா நல்ல அருமையான விஷயந்தா நாங்க ஆன்மீக சுற்றுலா நாங்க எதும் போறதில்ல நம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தா அந்த அருமையான நிகழ்வு வந்து பாத்துகிட்டா நாங்களும் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு தா இருக்கோ அதனால அது ரொம்போ ஒரு சந்தோஷமான அனுபவோ நிகழ்வுன்றதே நாங்க சொல்லிக்லா போட்ட உட்னே அது ஒரு சின்பச் சுற்றுலா கூடுது அப்படிங்கறத நீங்க சொல்லலா உங்களுக்கு அந்த இன்ப சுற்று உடைய அனுபவங்கள் இருக்குதா இல்லையா நீங்க போயிட்டு வர்றீங்களா இல்லையா ஏன் வரது இல்லையா அப்படிங்கிறத குறிச்சு நம்ம அதிகமாக கேட்கும்போது உங்களுக்கு கு நல்லா இருக்கும் அப்படின்னு நா நனைக்கிறோ கண்டிப்பா பாத்திட்னா இந்த அருமையான இந்த சுற் றுலா குழு குறிச்சு உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நாம்
லாம்
வரக்கூடிய கால்கள்ல ம் அரை அழைப்புகல்ல வந்து பாத்திட்டன்னா இன்னும் அதிகமான நிலைமையில இன்னும் வேற ஒரு தலைப்போட போட்டு நம்ம நம்ம சந்திக்கலான்னு நா ஆசைப்பட்றே
கண்டிப்பா பிரதர் நன்றி நன்றி நன்றி நன்றி